ஓ
வணக்கம் கேக்குதா நல்லா
ஆ நல்லா கேக்குது உங்ளுக்கு பொங்கல் பண்டிக அப்டின்னா உங்ளுக்கு என்ன ஞாபகத்துல வருது சொல்லுங்க பாப்போ
எனக்கு பொங்கல் பண்டிகைன்னா வந்துட்டு நாங்க எங்க கிராமம் எங்கள் சொந்த ஊர்ல இருக்கிறவர
ஆ
எல்லாரு சொந்தக்காரங்கல்லா ஒன்னா சேந்து அனைக்கி பொங்கல் வைப்பாங்க ஒரு எடத்துல பொதுவா அப்புறோ இந்த சின் அப்போ நம்ம ரொம்ப சின்ன கொழந்தைங்களா தா இருப்போ ஜாலியா வெளயாடிட்டு அப்டி இருந்தது ஆனா இப் இப்போ நம்ம நகரத்துக்கு இந்த இந்த சைடு வேலைக்காக வந்ததுக்கு அப்புறோ இப்போ ரீசென்டா வந்து நாங்க இங்க எங்க அப்பாட்மெண்ட் அதாவ்து ஒரு வீடுனா அங்க காம்பவுண்ட் வரிசையா இருக்கு அஞ்சு வீடு இருக்கு அவ்ங்க எல்லாரு சே சேந்து இந்த வருஷோ பொங்கல் வச்சோ நாங்க இப்ப போன இந்த ஜூன்
ஜனா ஓகே ம்
அப்போ வந்து நல்லா எல்லாரு வீட்ல இருந்து கொஞ்ச கொஞ்சோ ஒரு ஆள் வந்துட்டு அரிசி குடுத்தா இன்னொரு ஆள் வெல்லோ இன்னொராள் நெய்யி முந்திரி கிஸ்மிஸ்ஸு அந்த மாரி ஒரு ஒரு ஆளு ஒன்னொன்னு குடுத்து எல்லாரு அன்னைக்கு நல்லா புது ட்ரெஸ்லா போட்டு சின்ன கொழந்தைங்களா ஜாலியா நம்மள மாரி வெளையாண்ட்ருந்தாங்க நாங்கலா சேந்து பொங்கல் வெச்சு சாமி கும்ட்டுட்டு ஆமா அவளதா அப்டியே ஜாலியா இருந்துச்சு பொங்கல் அன்னைக்கு
அந்த மாரி போயிடுச்சு ஒங்களுக்கு ஒரு இது இங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கனா ஆ த உ அ ஆ எங்க ஊர்ல பாத்தீங்னா ஸ்பெஷல் என்னன்னா அன்னைக்கு வந்து தெருவுலயே பொங்கல் வெப்பாங்க அ தெருவுல எப்டின்னா அ எல்லா எல்லார் வீட்லயு தனித்தனியா வெச்சாலுமே தெ ருவுல எல்லாரு ஒன்னா சேந்து அ லேடீஸ்லா ஒன்னா சேந்து அன்னைக்கு காலைல வப்பாங்க மொத்தமா அதுக்கு வந் அ மொத்தமா அதுக்கு வந்து பாத்தீங்கனா மொத மொதல்லயே வசூல் பண்ணிருவாங்க அ வ ஆ வ வசூல் பண்ணிட்டு அ முந்துன் நாளே போயி எல்லா பொருளையு வாங்கிட்டு வந்து நைட்டு எல்லாத்தையு அங்க டெக்கரேஷன் மாரி பண்ணுவாங்க சிம் பிளா பண்ணிட்டு கரும்பெல்லா வச்சு கட்டி அங்க வச்சு சாமி படல்லா வச்சு பொங்கல் கொண்டாடுவாங்க பொங்கல் இது பண்ணிட்டு எல்லா வீடுகளுக்கு பொங்கல் குடுத்துருவாங்க அ அதுனால ஆ ம் அதிகபட்சம் வம் எ ஏ எந்த வீட்லயுமே பொங்கல் வெக்க மாட்டாங்க பொங்கல் அன்னைக்கு எங்க தெருவுல அ அ எங்க அப்பா நா அ ஹா வீட்டுக்குன்னு வக்கிறதில்ல வர நா சின்ன வயசுல இருந்தே இப்ப வரைக்கு அப்டித்தா இருக்கு அ எப்பயுமே பொங்கல்னாலே தெருவுல வக்கிறது தா ஆ தெருவுலனா மொத் த்தமா எல்லாரு கலந்துப்பாங்க எல்லாரு கால்ல அந்த பொங்கல் வெக்கும் போது போயி அங்க போயி நிப்பாங்க எப்டியு பாத்தீங்கனா தெருவுல ஒரு நுப்பது நாப்பது பேரு அங்க நிப்பாங்க அந்த எடத்துக்கு அ வச்சுட்டு எ வச்சு முடிச்சு எறக்கவு சாமிய கும்புடுவாங்க சாமிய கும்புட்டு அப்டியே ஒவ்வொருத்தருக்கா எடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கா எடுத் து இவுங்களே ஒவ்வொரு அ தெருவுல ஒரு அஞ்சாறு பேரு இருப்பாங்க அவ்ங்கள வெச்சு டக்கு டக்குன்னு எல்லா எல்லா வீட்டுக்கு குடுக்க ஆரம்மிச்சிருவாங்க
ஓ எல்லா வீட்டுக்கு அவுங்களே வந்து குடுத்துருவாங்க
ஆ யா யா எல்லா வீட்டுக்கு வந்து குடுத்துருவாங்க இப்ப நம்ம அங்க அங்க நிப் போயி சாமி கும்புட போவோ பாத்தீங்களா அவுங்களுக்கு தனியா குடுப்பாங்க அங்க இருக்கவ்ங்களுக்கு தனியா ஆ சின்ன இதுல வச்சு அங்க இருக்கவ்ங்களுக்கு தனியா குடுப்பாங்க அப்டிங்கும் போது எங்க ஊர்ல இதுதா அதுக்கப்பற பாத்தீங்கனா மாட்டு பொங்கல் அன்னைக்கி இது இது நடக்கு ஆ வெளையாட்டுப் போட்டி விளையாட்டுப் போட்டி ஜல்லிக்கட்டுலா நடக்காது எங்க ஊர்ல அ எங்க ஊர்ல வெளையாட்டு போட்டி நடப்பாங்க எ அதாவ்து சின்ன வயசுலருந்து பெரியாளு வரைக்கு அ வெளையாட்டுப் போட்டி நடத்துவாங்க அது அந்த இது ஒரு நாளு நல்லா ச நல்லா ஜாலியா இருக்கு ஒரு நாள் பொழுது நல்லா போயிடு ஆ ஐய சின்னதுனா சின்ன பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்துல இருந்து அ லேடீஸ்க்கு வந்து லேடீஸ்க்கு போட்டி நடக்கு ஆ அதும் அந்த கோலப் போட்டி நடக்கு சாய்ந்தரோ ஆனா அதே மாரி உரியடி நடக்கு ஆ சைக்கிள் சைக் கிள் வந்து ஸ்லோ சைக்கிள் ரேஸ்ஸு ஆமா இதெல்லா நடக்கு இந்த மாரி நறையாருக்கு ஆ அதே மாத்ரி
கலந்திருக்கீங்ளா அப்போ
நா எதுலயு பெருசா கலந்துக்ல ஆனா நல்லா வேடிக்க பாப்பே அவ்ளதா போற வர்றவ்ங்ள நல்லா ஜாலியா கலாச்சு பேசிக்கிட்டு அப்டியே பொழுத ஓட்டிருவோ நா அன்னக்கி ஒரு நாளக்கி நல்லா பொழுது போகு ஏ என்னா அன்னைக்குபாத்தீங்கன்னா மதிய வேளைல வந்து தக்காளி சாதொ குடுத்துருவாங்க தெருவுலே ரெடி பண்ணிருவாங்க எல்லா வீட்டுக்கு அன்னைக்கு அதா மோஸ்ட்லி
சமைக்க மாட்டிங்க எல்லார் வீட்லயு அப்ப அன்னக்கி தக்காளி சாதோந்தா
ஆமா ஆ அன்னைக்கு அதா பொங்கல் அன்னைக் கி என்ன பொங்கல் அன்னக்கி பாத்தீங்கன்னா கால்ல வீட்ல இட்லி அவிப்பாங்க அதோட அவ்ளதா பொங்கல் தெருவுல வக்கறதா ஆ அதே மாரி மாட்டு பொங்கல் அன்னக்கி மதியோ பாத்தீங்கன்னா மதியோ யார் வீட்லி சாப்பாடு இருக்காது அதிகபட்சமா காலைல வந்து நாான்வெஜ் சாப்ட்ருவாங்க ஆ மாட்டுப்பொங்கல் அன்னைக் காலைலே இட்லிக்கி நான்வெஜ் சாப்ட்ருவாங்க அதிகபட்சமா எல்லா வீட்லயு அதாருக்கு வச்சுட்டு மதியோ பாத்தீங்கன்னா எ தெருவுல தக்காளி சாதோ செல் நேரோ வந்து ஆ பிரியாணி போட்ருவாங்க
வெஜிடபிள் பிரியாணியா
ஆனா நா இது சிக்கன் பிரியாணியே போடுவாங்க அது ஒரு செல் நேரோ அதுவு நடக்கு வசூல் கொஞ்சோ அதிகமாய்ருச்சு அப்டின்னா சிக்கன் பிரியாணிய போட்ருவாங்க ஆனால அன்னைக்கு அவுங்களுக்கு இது இதுல அதுனாலு ஒரே மோஸ்ட்லி சமைக்கிற பழக் கமே இல்லாம ஆய்டுச்சு அன்னக்கி ஆ பொங்கல் அன்னைக்கு செரி மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு தெருவுலே மொத்தமா சமைக்கிறதுனால சமையல் வேல லேடிஸ்க்கு இருக்காது பெரும்பாலு இருக்காது நைட்டு லைட்டா டிஃபனு அதோட முடிச்சுக்குருவாங்க முடிச்சு சிம்பிளா முடிச்சுட் போய்டுவாங்க இந்த மார்தா அதிகபட்சமா நடக்கு எங்க ஊர்ல ஆமா
ஊர் பக்கோ
ஆமா
ஆனா இங்கிட்லா அந்த மாரி எதுவு நடக்கறதில்ல நகரத்துல இங்கெல்லா
ம் ம் ம் ம்
இங்கவேவு அஞ்சு வீடு இருக்கனால எல்லாரு கொஞ்சொ ஒத்துமயா இருக்கனால எல்லாரு சேர்ந்து வக்கிறாங்க இல்லன்னா அவுங்கவுங்களுக்கு ஆளாளுக்கு ஒரு பக்கோந்தா இருப்பாங்க
நீங்க சே சிட்டில இப்டி இருக்றதே அதிசயமா தா இருக்கு அஞ்சு பேரு சேந்து சேந்து பொங்கல் வக்கிறாங்கன்றதே அ அதிசயந்தா
அதா இங்கே எங்க அபார்ட்மெண்ட்ட பாத்துட்டு எல்லாரு அப்டிதா சொல்வாங்க இது அபார்ட்மெண்ட் கெடயாது ஒரு மாரி பக்கத்ல பக்கத்ல வரிசையா வீடு ஒரே காம்பவுண்ட்க்குள்ளருக்கு
புரிது இல்லெல்ல என்ன இருந்தாலு நீங்க ஒத்துமயா வக்கிறீங்கள்ல அந்த மாதிரி இன்னு அந்த மாரி இல்ல உங்களுக்கு வந்து பக்கத்துல யாரு இருக்கானே தெரியாத மாரிதான இருக்கு
ஆமா இந்த மாரி ம்
ஆ அப்டி இருக்கும் போது சேர்ந்து இது பண்ணாலே அதுவே பெரிய ஒரு இதுதானே சந்தோஷ தானே அது அது வந்து வர வர கொறஞ்சிகிட்டே தானே வருது உங்களுக்கு அக்கம் பக்கத்துல யார் இருக்கா என்னன்னு எதுவுமே தெரியாத மாரில இருக்கு
ஆஅ அது மாரி நாங்க சின்ன வயசா இருக்கும்போது அந்த ஊர் பக்கமே கிராம அத விட ஊர்லயமு ஊருக்குள்ளயே ஒரு ஊருன்ருக்குல்ல ச நெறைய பேருக்கு அந்த ஏரியால தெரிஞ்சிருக்காது அந்த மாரி எடத்துங்களுக்கு வந்து எங்க அப்பா வந்துட்டு கூட்டிட்டு போவாரு அப் சைக்கிள்ள வச்சு கூட்டு போம்போது அவங்கல்லா வந்துட்டு அவ்ளோ அழகழகா கோலம் வந்து போட்டிருப்பாங்க அந்த ஏரியால வந்து
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா புரியுது இல்ல எங்க ஊர்லையுமே வந்து பாத்தீங்கன்னா அ பொங்கல் அன்னக்கு கால் போட்டி போட்டுட்டு கோல போட்டிருப்போங்க பொங்கல் அன்னக்கு காலையில போடுறாங்களோ என்னமோ ஆனா பொங்கலுக்கு முந்த நாள் நைட்டே போட ஆரம்பிச்சிருவாங்க
ஓ
பொங்கலுக்கு முந்த நாள் நைட்டே எப்டி கோலன்னா ஒரு ரெண்டு மண் நேரோ போடுவாங்க நல்லா பெருசா ஒவ்வொரு வீட்லயு டிசை டிசைனா போ ரெண்டு மண் நேரோ ரெண்டு மண் நேரோனா நா சொல்ற ரெண்டு மண் நேரோனா அதுக்கு மேலேயு ஆகு கொறஞ்சது ரெண்டு மண்நேரோ அந்த அளவுக்கு பெருசா போடுவாங்கன்னு சொல்றே நல்ல நெறைய கலர் வாங்கி இத கலர் வந்து முன்னாடியே வீட்டுல வந்து இதுக்கு ஒரு நாள் பர்ச்சேசிங் போவாங்க அவுங்க லேடிஸ்ல்லா சேந்து கலரு கோலப்பொடி வாங்குறதுக்காகவே பர்ச்சேசிங் போவாங்க
ஓ
ஆமா ஏ அங்கலா தெருவுல கலர்பொடி வந்து ரொம்ப ரேரா தா வரு அதனால அங்க பஜார்ல போய்தா வாங்கி பஜாருக்குனா இதுக்கு போகணு போனாதா உங்களுக்கு நெறைய வெரைட்டியில கெடைக்கு நெறைய வெத வெதமா வாங்க முடியு
ம் ம்
ஆ இப்ப தெருவுல வரது பாத்தீங்கன்னா வெறு வெள்ளக்கலர் கோலப்பொடி மட்டும்தா வரு
ஓ செரி சரி
அதனால அங்க போயி கலர் கலரா வாங்கி கோல போடுவாங்க
ஆ முன்னாடி அப்டிதா இருந்தது ஆனா இப் பல்லா வந்துட்டு இந்த குட்டி யானையில வச்சு கலர் கலரா அவுங்களே கொண்டு வர்றதும் உண்டு இப்போல்லா
ஓ இல்ல எங்க ஊர்ல இன்னு அந்த மாதிரி வரல கோலப்பொடி வரல மத்த இது வரு ஆமா கோலப்பொடி பெருசா வர்றது கெடையாது ஆமா அ ஆனா இன்னொன்னு பொங்கலப்ப பாத்தீங்கன்னா கரும்பு சாப்பிடுறது கொறஞ்சிருச்சு முன்னாடிய உட இப்ப
ஓ ஹோ
ஆமா ஆ முன்னாடி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு கட்டு எடுப்பாங்க
ஆ
வீட்டுக்கு ஒரு கட்ட எடுத்து சாப்புடுவாங்க இப்போ ஒரு ஒரு கெள வாங்கி வாங்கறத பெருசா இருக்கு அதுவு ஒரு கெள வாங்கி வச்சிருந்தா வீட்டுல அப்டியே கெடக்கூ பொங்கல் முடிஞ்சாலு அப்டியேதா கெடக்கூ அது பெருசா கரும்பு யாரு முன்னாடி இருக்க மாதிரி இப்ப யாரு விரும்பி சா சாப்ட மாட்டேக்கிறாங்க ஆமா அந்த மார்தா இருக்கு அது து அதா கரும்பு சாப்பறது வந்து அப்டியே கொறைஞ்சிக்கிட்டே வருது
ஆ
ஆ உங்களுக்கு விளைச்சல் அதிகமா இருக்கு கரும்பு இருந்தாலு வாங்கறது வந்து கொறஞ்சிருச்சு
ஆனா ரேட்டுங் கொஞ்சொ அதிகமாயிடுச்சுல்ல அப்ப இருந்த அளவு ரேட்டு் இல்லல்ல இப்போ அதிக மாயிடுச்சுல ரேட் எல்லா கூட
சொல்ல முடியாத் அந்த எப்பயுமே அந்த எரநூத்தம்பது ரூவா முன்னூரூவா முன்னூத்தம்பது ரூவா இருந்த ரேட் இதே இதுலதா மாறி மாறி போகுது செல வருஷம் மட்டுந்தா அறநூறு ரூவா போகூ அதுவும் பாத்தீங்கன்னா ஆ பொங்கல அன்னைக்கி காலையில போனீங்கன்னா இதுவு இருக்காது நூத்தம்ப ரூவாய்க்கு எல்லா குடுத்துருவாங்க
ஓ எல்லாரு அடுத்து வாங்க மாட்டாங்கன் சொல்லிட்டா
மா ஆமா ஆமா ஆமா அதனால ஒங்களுக்கு வெல கம்மியாதா கெடைக்கூ ரொம்ப சீப்பாதா கெடைக்கூ இப்ப நீங்க அதுவு பொங்கல் முடிச்சு மாட்டு பொங்கல் அன்னைக்கி போய் பாத்தீங்கன்னா கரும்பு வந்து வெல இன்னு ரொம்ப சீப் பா கெடைக்கூ அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா அதெல்லா அவுங்க கீழ தா போடுவாங்க
ஓ
அ அந்த மாரி ஆயிப்பெயரு அதனால முடிஞ்ச வரைக்கூ தள்ளி வுட்டுருவாங்க கடகாரங்க வந்து எப்டியாவது வித்து வுட்டுருவாங்க கடச்சா காசு போதுன் சொல்லிட்டு அந்த பொங்கலுக்கு மொ பொங்கல் அன்னைக்கி காலையிலக்குள்ள ஒருத்தர் வியாபாரம் பண்ணாதா அவருக்கு லாபொ இல்லாட்டி இல்ல அதுக்குள்ள பண்ணி முடிச்சிருவாங்க மொ அதிகபட்சம் இன்னவோ வாங்கறது கொறஞ்சிருச்சு
அ
ஆமா அதா இது வேற ஒண்ணு இது கெடையாது ஆமா ம்
அந்த பக்கம் க்ளைமேட் எல்லா உங்க ஊர் பக்கம் பொங்கல்ப்ப எப்பிடி இருக்கூ
பொங்கலப்ப உங்களுக்கு தை மாசந்தான மார்கழி முடிஞ்சு கரெக்டா வர்றதுனால உங்களுக்கு பனி அதிகமா தா இருக்கூ பனி அதி அதிகமாதா இருக்கூ அதனால ரொம்ப நல்லா இருக்கூ க்ளைமேட்டு வந்து நல்லா இருக்கூ உங்களுக்கு சாய்ந்தரமு ஒரு நாலு மணிக்கே கொஞ்ச ஜில்லுனு ஆக ஆரம்பிச்சிரு ஆனா ஆ ஆமா ஆமா நைட்லா இங்க நல்ல குளுர தா செய்யு உங்களுக்கு எப்படியு வந்து தை மாசி மாசம் வரைக்குமே குளுர தா செய்யு அது வரைக்கூ உங்களுக்கு நல்லாதா இருக்கூ கிளைமேட் நல்லாதா இருக்கூ மார்கழிலயே நல்லா இருக் கோ அதுக்கப்புறோ நல்லா இருக் ஆனா இந்த வருஷே வந்து கொஞ்சோ குளிரூ போன வருஷத்தோட இந்த வருஷோ குளிர் கொஞ்சோ அதிகம் இந்த தடவ
அப்பிடியா
ஆமா இந்த தடவ அதிகம் உங்களுக்கு அப்பிடி பாரத்தோன்னா இப்ப வெயிலும் உங்களுக்கு அதிகமே போனா இதா கம்பேர் பண்ணூ போது ம் மழை பெய்ய மாட்டேங்குது மழா பைய்யவே மாட்டேங்குது
போன வருஷே எங்க ஊரு பக்கம்ல்லா மழையே இல்ல வெயில் தா
அதான் டெய்லியூ உங்களுக்கு மேகம் வருது ஆனா மழை பெய்ய மாட்டேங்கிது
ம்
அதா அப்பிடியேதா போயிட்டு இருக்கு ஆமா ஓ அ ஆஹ் ஆனா வந்து எப்படின்னா அங்க உங்களுக்கு கேரளா சைட்ல்லா பார்த்தீங்ன்னா மழை அதிகமா இருக்கு
அங்கிட்டு அதுக்கான கிளைமேட் அப்படி மாறிட்டோம்ல்ல இப்பல்லா
அங்க கரெக்ட்டா வந்துருது இல்லல்ல இங்க கரொக்டா வந்துருதுதில்ல உங்களுக்கு வருஷ வருஷோ அங்க சீசன் வந்துடுதில்ல
ன்னா என்னாவ்ன் தெரியல